ஹலோ அப்பா நானும் திரும்பி திருக்கா கேக்கமாட் நானும் எட்டு வாட்டி ஹலோ சொல்லிடே கேக்கவே இல்லாம போன் கால் அதான் என் சாக் காச்சு இவங்க கட்டில் மேல கீரை வந்துட்டாங்க ஆஹ பையன் ரெண்டாவது பையன்
ஆஹ் ஆஹ்
சங்கட்டத்துல ஒண்ணு நம்பரா இருக்கு
என்ன சமையல் பிரிப்பர் பண்ணிருக்கீங்க என்ன சமையல் பிரிப்பர் பண்ணிருக்கீங்க
இன்னைக்கு தயிர் தான் நேற்று நான்வெஜ் சமைசசிட்டாங்க கவிச்சி கறி எல்லா சமச்சிட்டாங்க இன்னைங்க எல்லாருக்கும் சரி சூடாயிட போகுது இன்னக்கும் ஏதாவது நம்ம செஞ்சதோ என்ன எங்க அத்த அத்தை லை ஆமா பசங்க சாப் பிரேமிக்காப்ப தானங்க அத இக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆஹ் தயிரடு சிம்பிளா வாங்கி வச்சுட்டேன் பிஃரிிட்ஜ்ல நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு தயிர தலிச்ச போதும் முடிஞ்சுதுக்காதது
அவ்ளதான் நானான்ப்ப செஞ்சுட்டு செஞ்சுட்டு இப்பதான்ப்ப குழ்சி தூங்க வச்சி ஃப்ரீயாருக்கேன்
நம்மதான் ஃப்ரீயே கெடையாது எங்களுக்கு இப்ப இவங்க சாப்ட்டு இப்ப மதியானம் ரெண்டு மணிக்கு சாப்படுவாங்க ஒன்ற சாப்பிடுவாங்க டைம் ரொட்டின்நே அதுதான் ரெண்டு மணிக்கு சாப்ப ஒரு ரெண்டு ரெண்டு தூங்க வச்சிருவேன் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு ஃப்ரீதான் எனக்கு தூங்களாம் அப்போ என் வேலய ஒரு ரெண்டு மணிநேர கேப்ல எனக்கு பாத்துக்கலாம்
கரெக்டே தான் உம் சரி இப்பதான் வந்து படுத்தேன் அவன் குழந்த தூங்குறான் பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடுத்தேன் போட்டு கொ தூங்க வச்சிருக்கே இப்போ டூ தேர்ட்டிக்கு தான் எழுவாரு
ஆஹ்
அதுக்குள்ள எல்லாம் வலியும் முடிசுரெல்லாம் மிஷின்ல துணி போட்டு எடுத்து
ஆஹ் உங்க அத்த எதுவும் ஹெல்ப் பண்ணலையா
அவங்க இல்ல வெளில போயிட்ருக்காங்க நாளைக்கு அவங்க பொண்ணு வீட்ல வ பொன்னூஊர்ல வேற திருவிழா
ஆ ஆமா மே மாசோ இருக்
ஆஹ் ஆமா ஆமாப்பா சரி அதுக்கு திங்ஸ் நான் நாளை காலையில போயிட்டு சாயங்காலம் வந்த பலாம்
எந்த ஊரு ஓ அப்டியா செரி நீங்களு இந்த ஒரே ஊரா ரெண்டு புரியில வேற வேற ஊரா
அ வேலூர் உள்ள
ஓ அப்படியா சரி செரி இப்ப இங்க இருக்கீங்க இருக்கீங்களா
ஆ இலை வேலூர் உள்ள தான்
வேலூர் இருக்கீங்களா சரி சரி நான் இங்க இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சென்னையில இருக்கீங்க அப்படின்னு நாங்க வேலூர் அடிக்கடிக்குதான் வருவோம் இங்க எங்க எங்க அஹனோட புஷோட ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்காங்க ஆனால சரி இப்பமே வருஷத்துல ரெண் ரெண்டு மூணு வாட்டி அங்க போயிடுவாரு அவரு நாங்களு செரி எங்களையு கூட்டிட்டு போங்க நாங்க எவ்வளவுோ வீட்ட தனியா இருக்குது எங்கயே ஏதது கூப்பட்டு போ மாறீங்க ஊருக்காவ கூகிட்டு போங்க எங்களன்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் கூட்டிட்டு போவாரு அவரு
சரி அதனால கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு பொண்ணுக்கு வாங்கிட்டு போகவாங்க
ஆ ஆமா
அதனால சரி நா அவ ங்களு எங்க ஹஸ்பண்டும் போயிருக்காங்க ஆ காலைல போனவுங்க ஆ
அவ போய்ட்ட பெறகு
ஆமா ஆமா கால நா கொழந்தை இல்ல அப்டின்னா கூட்டு போயிட் இன்னைக்கு டூஸ் டே வேர ஆஹ் இன்னைக்கு அங்கங்க சுத்தி போடுவாங்க அதனாலங்க முன்னயக்கே குழந்தைய பாத்து போய த்து வச்சுட்டே
அது இந்த வெயில்ல நீ ஃப்ரீயா ஷாப்பிங் கூட
ஆஹ் அதேதான் நீங்க என்னால முடியாது இன்னும் அங்க வெளியில போயிட்டு இவங்க பத்துப்பாங்க ஏன்னா இவங்க வெளியிலயே வேலை செஞ்சுட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க வந்தது எப்ப படுத்துக்கலான்னு வருவாங் நம்ம நா செய்யணும் சமையல எல்லாம் ஆனாலாம் செஞ்சுட்டு குழந்த வடக்கு
போய் நம்ம எங்க ஃப்ரீயா இருந்தோம் நம்ம கொஞ்சோம் ரெஸ்ட் எடுத்க்கலாம் அவங்க அங்க பர்ச்செஸ் பண்ணி முச்சுட்டு அவுங்க ரெஸ்ட் ஆமா எங்கயே போயிட்டு திரும்ப இங்க வந்து இங்க கடக்கனு பாப்பாவ தூங்க வச்சுட்டு நம்ம சமையல் வேல பாக்கனு
ஆமா ஆமாப்பா ஆஹா சரி அதனால தான் நீங்க போயிட்டு வாங்கனு அனுப்சே வச்சுடேன்
அது நல்ல அது ஒரு நல்ல இ நம்ம நம்மளுக்கு வீட்டு வேலையும் பாத்த மாரிய ஆச்சுல்ல அவுங்க அவுங்க கூட போ
ஹ்ம் சரி இப்பதான் தூங்கனா அவனுக்கு மட்டும் இன்னைக்கு ஜுஸ் எடுத்து நான்வெஜ் அது சாப்ட மாட்டோம் ஆ கொழந்தைக்கு மட்டும் ஆ கொழந்தைக்கு மட்டும் முட்ட வேக வச்சிருக்கேன் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் முட்ட தான் ஊட்டுறது அதுக்கப்புறோம் ஒரு ஆப் ஒண் அவர்க்கு அப்பறம் தான் சாப்பாடு ஏதாவது ஊட்டுவன்
ஆ பீட்ரூட் ஜூஸ்லாம் பாப்பா குடிக்கிறானா
கொஞ்சோம் எப்பயுமே நெறைய ஸ்பைசி புளிப்பு காரம் உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தாலே சாப்பறதே
அது என் ஏன் பையன் மோச சோ இந்த ஃப்ரூட் பழோம் இந்த காய்கறி தொடவே மாட்டா அதுவும் இந்த நம்ம கறி ஐட்டம் ஏதாவது செஞ்சா கறி வறுக்கறது மீன் வறுக்கறது அதெல்லாம் முட்ட முட்ட வறுக்குறது ஒண்ணும் விட்ரதுல்ல தலைவரு பூந்து விளையாடுவாரு அந்த ஆய்த்
அதான் இவன் ரொம்ப சிக்காயிட்டான்ப்பா எனக்கு ரொம்ப சிக் அக்கா இது எனக்கு இல்லவே இல்லன்னே சொல்லிட்டாங்க இவன் அந்த மாரி சுச்சுவேஷன் எனக்கு ஆ‌யிடுச்சு டென் மந்த்ஸ்லே இவன் டென் மந்த்ஸ்ல இருக்கும் போதே
ஆ
ஆ நோரயிரல்ல சளி சேந்துட்டு ஆ என் ஆ என்ன நல்லாவே பாத்து பேசிட்டு இருந்தான் அன்னக்கி ஃபீவருந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம் ஆ ஃபீவர்ல்லாம் கியூர் ஆயிற்று நல்லாவே விளையாடிடு இருந்தான் ஒரு டுவேல் இந்த டைம்க்கு இருக்கும் நல்லாவே விளையாடிட்டு இரு மா ஆஹ் ஒரு டேப் டைம் ஆக ஆக இரும்பல் வந்துடுச்சு இரும்பல் வந்தா நிக்கவே இல்ல சரி டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டோம் சிரப் குடுப்பாங்க ஆஹ் கையில அந்த நரம்பு இன்ஜெக்ஷன் ரெண் மூணு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதுவும் செட் ஆகல காஸ் நிக்க இல்ல இருமலு அப்புறோ ஆஹ் அஹ் அந்த மாதிரி ஆகும் நிப்ளேஸ்ஸரும் வைக்கல அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிரப் குடுத்தாங்க அதுதான் ஊத்தனன்னே அது ஊத்தி வாந் எடுக்கிற மாதிரி நாதன் பாத்தே கீங்களா அந்த சளி வெளியே வராம அவ உள்ள நுரையிரல போய் சேர்த்திருச்சு அப்படியே என்ன பாத்துட்டு அழுதுட்டு கை நீட்டிட்டு அப்படியே விட்டுட்டான்
ஐயோ யோ எங்கலுக்கு நெஞ்சு வலியே வந்துரும் அதெல்லாம் பார்த்தனா
இருக்கவே இல்ல அந்த ஃபுல்லா பிளாங்க் வந்துரும் பாருங்க கோடு மாதிரி திரி என் ஹஸ்பான்ட் அந்த மா அத பாத்துட்டு ஐயோ என் குழந்த குழந்த குழந்த அழுவுறாரு
ஆஹ் அது முன்னாடி எதுவும் வேறும் சைட் எஃபெக்ட் காமிக்கலையா பாப்பாவுக்கு சப்போஸ் ஏதாவது இருக்கும்ல இல்ல
நார்மலா கோல்டு அவ்வளவுதான் அதுதான் கூட்டிட்டு போநோமே எல்லாம் சரியாகி அன்னைக்கு ஈவனிங் டிஸ்டார்ஜ் பண்ணிக்கலானே சொல்லிட்டு ங்க அந்த மாதிரி மதியம் போல அந்த மாதிரி ஆகி ட்டு இங்கிருந்து அங்க வேலூர் ஜிஎச் கூட்டுப் போனோம் அங்க பீரியாடிக் மட் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பாக்குறாங்க அங்க கூட்டு போய் ஐசியுலயிருந்து ரெ மூண்ணா அஹ ரெண்டு மூணு நாள் ரொம்ப
அழச் அழ கழிச்சிட்டு நம்ம வேண்டாத கடவுள் இல்ல அந்த தமிழ்ல எந்தெந்த கடவுள் லையோ எல்லாத்தையு வேண்டிக்குவோம்
முருகா மறுபிறவி எடுத்து வந்துந்தது இருந்தா சொ சொன்னாங்களே ஆஹ் அதனாலதான் என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு க்க நானே அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்குமே அவனுக்கு உஷாரா பாாரத்துக்கணும் அப்படின்னு
அதுரு கேழந்தைங்கழுக்கு எந்த சீக்காரம அந்த நோய் எதிர்புசக்தி
ஆமா உம் இவனுக்கு டக்குன்னு அப்படிதான் வெளியே டஸ்ட் எல்லாம் போகும் அலர்ஜி இவனுக்க ப்பா அந்த பைவ் இயர்ஸ்க்கு மேல எனக்கு இது முடியல அது முடியல அப்படின்னு சொல்ற வரைக் போன் நம்ம கொஞ்சம் உஷாரா பாத்துக்கலாம்ப்பா அப்படிஇல்லா
குடியிருந்து பாத்துக்கணும் நம்ம பசங்க பாப்பாவை எங்க யாக்கிட்டும் நம்ம நம்பகிட்டும் போக முடியாது பாப்பாவ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு
என்ன வாங்க போறன்றதே மர்
மறந்து நம்பே வாய் நம்ம சிதன புல்லாப் பாப்பா என்ன பண்
ஆஹ் எனக்கு ஒண்ணுமே புரியாது இவங்க வந்து எப்படின்னா எங்க ம்மா மாமியாருக்கு வந்து எப்படின்னா பாத்துப்பாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவங்க எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு பின்னாடி சுத்த முடியாது குழந்தை பின்னாடி ஏதாவது தட்
இப்பா அவங்களையும் அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ப தப்பு நம்பதான் பார்த்துக்கணும்
அதனால சரி அப்படின்ட்டு அவங்கள நம்பறது இல்ல எங்க பெரிய மாமியாரு இக் இப்போ வந்து ஒரு கண்ணு நல்லா தெரியும் ஒரு கண்ணு வந்து அந்த பொற வளருத் த்து அதனால அது செ சரியா தெரியல ஒரு முறை என்ன பண்ணா குழந்தை வந்து இந்த பெரிய மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க நாட்டு க்காந்தா வேலையா இருங்க இவே மோஷன் போயிட்டு இருக்கான் அது எடுத்து வாய்கிட்ட வச்சுக்கிட்டான் நான் கரெக்டா வாய்கிட்ட ஆஹ் வாய்கிட்ட எடுத்துட்டு போகறப்போ என்னட ஏதோ ஸ் ஸ்மெல் வருதே இவன் மோஷன் போன மாதிரி வந்து எட்டி பாத்தா கரெக்டா வாயிகிட்டயே போறாரு ஏம்மா இங்கதான உக்காந்துட்ருக்கீங்க கவனிக்கலயா அப்டின்ட்டு அதுக்கு ஒரு பேச்சு
அ அவ்ள இது என்ன பிரச்சனனா இது பாப்பாவ கவனிக்கறது நீ என்ன அங்க வேல உனக்
ஆஹ் அதுதான் சொ உம் உம் ஆனா எங்க பெரிய மாமியாரு வெளியே வேலை செஞ்சுட்டு வர்ரதோட சரி வீட் ட்ல ஒரே வேல கூட செய்ய மாட்டாங்க
ஆஹ்
ஆ கெழந்தைங்
சப்போஸ் அவங்களாவது கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கலாம்ல்ல நம்ம இந்த வேலை குடுத்துட்டாங்க இப்ப அதுதா பிரச்சனையே பாத்துக்கணும் பாத்துக்கணும் சமையலும் பாக்கணும் இங்க ஒண்ணு பாத்த நான்ஒண்ணு பண்ணுவேன்ல இல்ல நான் பாப்பா இடுப்புல வச்சுகிட்ட கிச்சன்ல நம்ளால நிக்க முடியாது கேஸ் கிட்ட பாப் பவுச்சில
ஆமாப்பா உ உம்
ஹ அது நம்ம மேலதான் திரும்பி விழும் அத திடீர்னு அது மருமகளுக்கு வந்த சோதனையோ என்னவோ
ஆஹ் அதான் என் ஹஸ்பண்ட் எப்டின்னா காலையில எழுனும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ச ஃபோன் யூஸ் பண் டனு அப்றோ குளிக்கணு வேலைக் ளம்பிருணும் சாப்பிட்டு அதுதான் நா கேக்குறது உனக்கு சாப் பாட்டுக்கு வயித்துக்கு வேணும் கொழந்தையு பாத்துக்க மாட்டே அன்னைக்கு பாத்துக் ஓ பாத்துக்கறே அப்டின்னு சொன்னாருப்பா
ஹா
செஞ்சுட்டு இருந்தே அவ என்னை தேடி வந்து அங்க விழுந்து கேஸ் அந்த கேஸ் இருக்கில்லயா
ஆமா அவ்ளோதா அது பொடைச்சுக்கு இடிச்சது
ஆ ஒரு வாரத்துக்கு வலி தாங்க முடியல அழுத அழுதன்னே
ஆஹ் அது என்ன இவங்க கூட ஒரு கொஞ்ச நேரோ நம்ம வச்சுக்கணுங்க ஃபோன் பாக்குறீங்க பாப்பாவயு கொஞ்ச பாத்து பாப்பாவோட விளையாடுங்க ஃபோன் பாக்குற டைம்ல பாப்பா கூட விளையாண்டா அந்த பத்து நிமிஷம் எங்களுக்கு கெடைக்கற கேப்ல நாங்க என்னால எவ்வளவு வேல செய்ய முடியமோ நம்ம வேல செஞ்சுக்கலா
இப்போ இப்போ மோஸ்ட்லி பசங்க எல்லாருமே இங்க உடம்பு சரியில்லனாவே நம்ம கிட்ட பத்தவங்க கிட்ட வந்து இப்டிலாம் அப்
அவவுலா மாட்டாங்க அதுவும் ஆம்பள பையன் நாம ட்ரெஸ்ஸ புடுச்சத்துட்டு ங்க பாத்தீங்கா நம்ம பா போவுடமாட்டாங்க
ஆ அப்டி இருக்கும் போது இவங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்டினே இல்ல
ஆமா அது அது இவ்வளவு கஷ்டப்படும் அந்த கெழந்த ந அத கௌந்து கொக்யா
எல்லாமே கேக்குறது எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துடுறாருப்பா ஆனா கூட இருந்து பார்த்து பார்த்துக்குறதுதான் கஷ்டம்
அது அதுதான் பண்ணணும்
உம் உம் என்ன பண்றது நம்மளும் எவ்வளவு சொல்லி சொல்லி உம் உம் சேரி பாத்துக்கலாம் நம்ம நம்மளுக்கு தான் கடைசி வரைக்கும் நம்ம புள்ள நம்ம நம்ம மட்டும்தான் அப்டின்னு பாத்து
ஆமா தொ இருமா ஹ்பண்ட் கா பண்றாங்க செகண்ட் கால நான வரேன்